ஆ இப்பே கேக்குது பேசும் போதே கட் ஆயிடுச்சு
ஆ தெரியாம கட் ஆயிச்சு நனைக்கே ஆனா நா கட் பண்ணல நாங்களும் எவ்ளோதா சமைச் சாலும் வந்து என்னோட கணவரு வந்து நல்லா இல்லன் தா சொல்லுவாங்கே என்னோட பிரண்டஸ் வந்து பக்கத்து வீட் இல்ல நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கே இதுக்கு என்னாம்மா கொறச்சல் இதைப்போய் ஓ அஸ் பன்டு வந்து நல்லாலன்னு சொல்றாரே அந்த அளவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்வாங்க
அவங்களுக்கல்லா நாம வந்து அப்போ என்ன செய்யணும் அப்டின்னா ஹோட்டல்ல தா சாப்பாடு வாங்கி குடுக்கணு
இவங்களுக்கல்லா செப் தாமு மாதிரி நா சமைக்கணுமா
செப் தாமு வேண்டா சிஸ்டர் நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாட்ட வாங்கி குடுத்துட்டு நீங்க சமச்சதா சொல்லி பாருங்க அப்பவு கொற
அதயு கொறதா சொல்லுவாங்க அவங்க மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிருச் ச அதாவது நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து நல்லா இருக்காது அப்டிங்கறது வந்து அவங்க அதா எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா பொண்ணு சின்ன பொண்ணா எ பின்னாடியே அலயிறா நா எங்க போனாலு
சேரிங்க சிஸ்டர் கொழந்தய சமாதானப்படுத்துங்க நீங்க நீங்க ஆ கேக்குது சிஸ்டர் அசைவத்துல அசைவத்துல என்ன நல்லா செய்வீங்க
அசைவம் வந்து நாங் நாங்க மீன் மட்டுந்தா எடுப்போ அ மீன் கொழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்டைல் உங்களுக்கு தெரியுமா
ஆ செய்முற சொல்றீங்ளா ஹலோ கேக்குதுங்களா சிஸ்டர் கேக்குதுங்ளா உங்களுக்கு தோழி கேக்குதுங்ளா கத்திகிட்டே இருந்தா என்ன செய்றது ஹலோ ஹலோ